ஹலோ ஹலோ
ஹலோ
வணக்கம் தோழி
வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா
ஆமா தோழி நல்லா இருக்கே தோழி என்ன சலசலப்பு சத்தமா இருக்கு
கொஞ்ச வீட்ல கொஞ்ச ஆளா இருக்கு தோழி அதுனால
சேரி சேரி தோழி பிஸி தானா அப்ப நீங்க
கொஞ்ச பிசி தோழி இன்னைக்கி கொஞ்சோ எனக் ஒர்க்கெல்லா கொஞ்ச எவியா இருந்தது தோழி நீங்க எப்டி தோழி ஃப்ரீதானா எப்பவுமே
ஆ ஃப்ரீதா தோழி நா ஒடம்பு செரில தோழி அதா அப்டி தூங்கி கெடந்த ஃபீவர் தோழி நேத்த சொன்னேல்ல இனிமண்டே காலேஜ்கு வரமாட் என்ன அது இன்னைக்குதா எஃபெக்ட் ஆரம்பிச்சிருக்கு
ஓ செரி தோழி செரி தோழி
செரி தோழி மதியோ என்ன சாப்பாடு செஞ்சீங்க வீட்ல
என்ன என்ன சாப்பாட்னு கேக்குறீங்ளா தோழி
ஆமா ஆமா
ஆப்பந் தோழி ஆப்போ
மதியோ தோழி
ஓ மதியமா தோழி சாரி தோழி மதியம் வந்து சோறு மீன் கறி தோழி
செரி கெஸ்டு லா வந்திருக்காங்கன் சொல்றீங்க மீன் தா சாப்டிங்ளா
அது கெஸ்டுன்னா பெரிய பெருசா கெஸ்டு லா இல்ல மூத்தமா தா தோழி வந்திருக்காங்க
செரி செரி தோழி எல்லாரு என்ன பண்ணிட்டு இருக்காங்க
ஆ இருக்காங்க தோழி எல்லாரு உக்காந்து சும்மா பேசிட்ருக்காங்க
ம் செரி தோழி செரி தோழி நெறைய காசிப் பேசுவாங்ளே
கண்டிப்பா தோழி நம்மள விடயுமா பேசுவாங்க
அதுதா நம்ம அளவுக்கு பேச முடியாது
ஆமா தோழி அதுவு கரெக்டு தா
ம் செரி தோழி சாயால்லா குடுச்டீங்ளா தோழி
ஆமா தோழி நீங்க சாயால்லா குடுச்சீங்ளா
நா வெறுஞ்சாயோ குடுச்சிட்ருக்கே தோழி
செரி தோழி ஏ தோழி பால்ச் சாயா குடிக்கலியா
இத தோழி இந்த க்ளைமேட்டுக்கு கொஞ்ச வெருஞ்சாயா கு குடிச்சோனா கொஞ்ச நல்லாயிர்க்கூ
ஆமா தோழி கண்டிப்பா தோழி நானு இப்பதா தோழி அது குடிச்சே
சேரி சேரி தோழி
அப்றோ உங்க வீட்ல மதியனோ என்ன சாப்பாடு தோழி
எங்க வீட்ல சோறு ஆணம் முட் ட்ட அவிச்சோ அதுக்கப்றோ ஒன்னேத் இட்லி கூட்டு வச்சாங்கன் நினைக்ற தோழி எவ்ளவுன் சாப்ட்டோ
சேரி தோழி சேரி தோழி
நைட்டு இனிதா தோழி பாக்கணு ஏதாச்சு மழ சமயு வேல பாக் அதுவே கொஞ்ச ஒரு மாரியிருக்கொ அதனால எல்லாமே லேட் டாதா நடக்கு கார்ட்ஸ் விளாடுவோ கேரம் விளாடுவோ அப்டியே டைம் போகுது
ஓ சரி தோழி வீட்டுல நெறைய பேரு உண்டோ தோழி
இல்ல தோழி அக்கா நா விளாடுவோம் உம்மா வரு வாப்பா நைட் ஆனாலே வரு நாலு பெருமா சேந்து இருந்து விளாடுவோ தோழி
சேரி தோழி நல்லா ஜாலியாதா இருக்கூ தோழி அதுவு
கண்டிப்பா கண்டிப்பா தோழி மத்த நேர யாரு இல்லன்னா போனே பாத்துட்ருக்க போல இருக்கு
ஆமா தோழி இப்போ வந்து எல்லாரு வரும்போது கொஞ்ச நல்லாருக்கு தோழி
ம் ஆமா தோழி கண்டிப்பா சரி தோழி உங்கக்கா என்ன பண்றாங்க
ஆ என்ன இருக்காங்க தோழி அக்காவோட ஹஸ்பண்ட் வந்திருக்காங்க சோ அவங்க பேசிட்ருக்காங்க தோழி
சரி சரி தோழி பேபி என்ன பண்ணுது
பேபி விளையாடிட்ருக்கு தோழி
சரி தோழி அப்பற உங்க படிப்பெல்லா எப்டி போது படிக்கிறீங்களா இன்டர்நெட்லா ஸ்டார்ட் ஆயிட்டா
இல்ல தோழி இப்போ நெக்ஸ்ட் வீக்லதா இன்டர்னெல்லா ஸ்டார்ட் ஆகுது தோழி எல்லா டக்கு டக்குன்னு அடிக்க கெடிக்க தாராங்க
சரி சரி தோழி படிக்க ஸ் எல்லாமே பாட எடு க்க ஆரம்பிச்சுட்டாங்களா
ஆமா தோழி ஒரு வாரந்தா கொஞ்ச ஃப்ரீயா இருந்தம்னு நெனைக்கிறே தோழி அதுக்கப்புறமா விட்டு எல்லாரு பாட எடுத்து செல ஒரு சில மேம்னா ஒரு யூனிட்டே முடிச்சாச்சு தோழி
ஆ சரி சரி தோழி எப்டியா ஒரு மூணு யூனிட் இவ்ளோ ஸ்பீடா முடி இன்ன அவங்க ரொம்ப டேலண்டட் மேமாதா இருப்பா ஒரு வாரத்துல முடிச்சிருக்காங்களே
பஷ செகண்ட் யூனிட்ல பாதி வந்தாச்சு தோழி
அய்யயோ ஓகே ஓகே
அந்த மேம் வந்து கொஞ்ச ஸ்லோவ தா எடுத்துட்ருந்தாங்க லா மேம்மு ஆனா இப்ப என்னடனா செகண்ட் யூனிட்லயே பாதி வந்தாச்சி தோழி
சரி சரி தோழி அது எப்டி லா சப்ஜெக்ட்டே வந்து ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட் அத எப்டித்தோழி ரெண்டே பீரியட்ல முடிக்கிறாங்க
என்னன் தெரியல தோழி டூ ஹாஸ்சு ஒரு நாளைக்கு அதுவு ரெண் நாள் தா துளி வரு அந்த டூ ஹார்ஸ்மே வரு மொத்தமே ஃபோர் ஹார்ஸ் தா ஆனா அது டக்குன்னு ஒரு ஒரு ஆ ரெண்டு ஹார்ஸ்லயே ஒரு யூனிட் முடிச்சுட்டாங்க
சேரி சரி எங்களுக்கு நாங்களு லா டீச்சர் தேடிட்டுதா தோழி இருக்கோ எங்க ஸ் காலேஜ்ல ஏனா இங்க லால் இது லாவோட இது என்ன அப்டின்னா பாட எடுக்கன்னே அவசியோ இல்ல தோழி வந்தமா அந்த சேர்ல இருந்தமா எதாது ஒரு பிள்ளைய எழுப் பி வுட்டமா வாசிக்க வச்சமா முடிஞ்சத சென் அந்த புள்ள வாசிக்க வாசிக்க எதாச்சு ஒரு ஈஸி வேடு சொல்லி தருவாங்க இனிஷியல்னா இப்ப என்னது மொதல்ல இப்டின் மட்டு சொல்லி தருவாங்க அதோட முடிஞ்சு
ரொம்ப சூப்பர் தோழி ரொம்ப புஞ்சிருக்குமே அப்ப சப்ஜெக்ட்ல எப்டில்லா என்னல்லா வருன்னு
அப்ப தோழி எப்டி இருக்குன் பாத்துக்கோங்க நா எங்க கிளாஸ்ல உள்ளவங்கலா ரொம்ப இன்டலிஜெண்ட்டு ஒரு ஆளு லாக்கு அரியர் கெடையாது தோழி
இப்ப தோழி இப்பது ஆனா நறைய பேர் லா சப்ஜெக்ட்டுக் தா போன இயருக்குல்லா அரியர் போட்டாங்க அப்புல்லா சொன்னாங்க
ஆமா தோழி கண்டிப்பா ஏன் ஃப்ரெண்டுக்கு அக்காவுக்கு வரைக்கு லால தா அரியர் விழுந்துச்சு அப்ப நானுமே அரியர் விழுந்துருன் பயந்தே தோழி பட் அரியர் விழல
ஆமா தோழி
ம் ஆனா இனி ம் லா பொஷன் தெரிஞ்சா நா மொதயே லாக்கு ஒரு இது குடுத்து லா சைடு பேருப்பே தோழி இப்பவு ஒரு பிரச்சனயு இல்ல பீ காம் முடிச்சுட்டு ரெண்டு வர்ஷோ போனனா போது லாயரு இப்டி ஏரியால ஒரு புரொஃபசர் வேல கெடைக்கான்னு பாக்கணு கோர்ட்டுக்கு போனுனாலு இப்டி போலா கண்டிப்பா தோழி நம்முளு அதே பண்ணா போது நம்ம டீச்சரு அதான பண்ணாங்க
ஆமா அது இல்லாம அவுங்களுக்கு ஒரு லட்ச ருவா சேலரி வேற கெடைக்குது அவுங்க வந்து சும்மா வந்து இருந்துட்டு பண்ண சொல்லிட்டு போறாங்க
ம் ஆமா தோழி என்ன செய்றதுக்கு முன்னாடி போல இல்ல தோழி இப்போ அது ஒரு குட்டி புக்குருக்கு அத வச்சி சொல்லி தரவே அவங்களால முடிய மாட்டுக்கு
ம் சேரி தோழி ஆமா இப்ப யாரு தா எது பண்றா தோழி எங்ளு ஒரு தமிழ் மேம் வருவாங்க அவுங்ளு இதே மாரிதா யா எல்லாரு ஒரே எ அவுங்கவுங்க எடத்ததா இருக்கணு வேற எங்கியு பே இருக்க கூடாது அதுவு இல்லாம ஒரு ஒரு வார்த்தைய சொல்லிட் ட்டு அ இது இங்க அது அங்க அப்டின் சொல்லி முடிச்சிருவாங்க
ஆனா எங்குளுக்கு ஒரு தமிழ் மேம் எடுக்கறாங்க கழுத்த அறுத்தாலு நா அவுங்க சொல்றத புரிஞ்சோனா கண்டிப்பா புரியுது தோழி அவுங்க கரெக்ட்டா சொல்லி தராங்க புக் குல இருக்கறது அப்டியே ஆனா புரிஞ்சிக்கிடுறவங்க நாலா புரிவே தோழி ஃப்ரண்ட்ல இருக்க மக்கள்லா கே கேக்கவே செய்யாது தோழி ம்
அப்ற தோழி என்ன ரொம்ப உங்களுக்கு ஒடம்பு முடிலியா தோழி
ஆமா தோழி மூக்கு வடிஞ்சுட்டே இருக்கு தோழி
ஹாஸ்பிட்டல் போலியா தோழி
இல்ல தோழி இப்பதா தோழி தூங்கி முழிச்சே அது என்னன்னா ஒரு மூக் க்கு வந்து நல்லா ஒளயுது தோழி ஒரு காது ஒரு மூக்கு ஒரு மாரி பண்ணுது தோழி எதோ செய்யுது
ஓ சேரி தோழி சேரி அதா ஹாஸ்பிட்டல் போலால தோழி
மழ தா தோழி பெய்யுது மழையோட மழையா ஆஸ்பத்திரி போய் இன்னு கூடிரு தோழி எனக்கு
ஆமா தோழி அது அப்டிதா மழ டக்குனு இப்ப வருது கொஞ்ச நாள் ரெண் மூண் நாள் முன்னாடி வெயில் நல்லா அடிச்சிது இப்ப மழ பெய்யுது இல்ல தோழி க்ளைமட் மாறிட்டி பும் முக்காவாசி பேரு காச்சல்ல தா இருக்கு தோழி
ஆமா க்ளைமேட்டு ஒடனே ஒடனே மாறுச்சுனாலே நம்ம முடிஞ்சிமோ முக்காவாசி பேரே படுத் ராடியாதா
அது ஒரு மாச எப்டி வெயில் சீசன் ஜொல்வாங்க அந்தம அந்த வெய்லு மய் மே மாசத்துலேப் பாதி நேர மழ தா பென்ஜெ தோழி க்ளைமேட்டுக்கு மாறய்ன் ல்லா வருதுல அன்னால அப்டி இருக்கு தோழி
ம் ஆமா தோழி
சேரி தோழி ம் அ உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல்லா எப்டி உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல்லா பத் சொல்லுங்க தோழி
என்ன தோழி கேட்டீங்க ஃப்ரெண்ஸ்ட்ட
உங்க ஃப்ரெண்ஸ்ல்லா பத்தி சொல்லுங்க தோழி
வென்க்கு ஒரு ஃப்ரை ஃபை ஃப்ரெண்ட்ஸு உண்டு தோழி
ம்
பரவால்ல தோழி சொல்ற அளவுக்கு அடுத்த பிள்ளைள் போலல்லா இல்ல தோழி கொஞ்சு நல்லாவே ஜாலியா இர்ப்போ
உம் செரி தோழி
நல்லாதா இருக்கு தோழி உங்களுக்கு ஷொல்லுங்க தோழி
எங்ளுக்கு அதே அதே போல் தா தோழி கேங்கா இருப்போ ஆறு பேரு நல்லா இருக்கும் தோழி
செரி செரி உங்க்ள் ஜூனியஸ்ல்லா வந்துருப்பாங் இல்லையா அவ்ங்கள பத்தி எதாச்சுன் சொல்லு ஓ
என்ன தோழி
ஜூனியர்ஸ்லா வந்துருப்பாங்கல்ல காலேஜ்ல
கண்டிப்பா தோழி நாங்க ஆனா யாரையுமே பாக்கல தோழி முன்னாடிலா நாங்கல்லா தனித்தனியா போனோன் தோழி காலேஜுக்கு இப்ப அப்டி இல்ல தோழி எல்லாரு சொல்லி வச்சி கேங்கா வந்துருக்காங்க
எல்லாருமே அப்டிதா தோழி பூவா கேங்கா தா தொழிப் ஊவா நம்ம தா பேத்த புல்ல தனித்தனியா போய்ருப்போ
ஆமா தோழி எனக்கே ஆச்சரியமா இருந்த நாங்க நாங்க எங்க ஃப்ரெண்ஸ்லா நாங்க போய் பாக்குறோ எல்லாம் கேங் ங்கா தா தோழி வந்துருக்கு
சே சே உம்
எங் என்ன சொல்றதுன்னே தெரில தோழி
பரவால்லியே உங்ளுடைய ஃப்ரெண்ட்ஷிவ் அப்போ லீவுலயுமே மெயின்டெய்ன் ஆயிருக்கு
என்ன தோழி
பா உங்களுடைய ஃப்ரெண்டஷிப் லீவ்லயுமே மெயின்டெய்ன் ஆய்ருக்கோ அதனால தான அவு ச்சி தேந்து வந்துருக்காங்க எல்லாருமே ம்ம்ம் சேர் தொழி படிச்சு முடிச்ட்டு என்ன பண்லான் ன்ருக்கீங்க
இன்னு யோசிக்ல தோழி இப்பெ எல்லாருக்குமே டிக்கிரி முடிக்கிறதே பெரிய விஷ்யமா இருக்குல தோழி
ஆமா தோழி கண்டிப்பா தோழி டைம் இல்ல உங்களுக்கு ஃபோன் பாக்கவே எல்லார்க்குமே டைம் கரட்டா இருக்கு தோழி
சொல்ல முடியாது தோழி ப்ப என்னன்னா இப்ப ஹெல்லாருமே சீக்கிர சீக்கிர மேரேஜ் பண்ட்டு போறாங்கல்ல லோழி
ஆமா இப்ப அது ஒரு சீசன் தோழி நீங்கவ் தேர்ட் அரு முடிச்சி பாருங்க தோழி எ சீசன் போய்ரு அப்றோ ஒ ரெண்டு வர்ஷோ கழிச்யே அந்த சீசன் வரு அப்ப நீங்களு வண்ணிருப்பீங்க
சோ சப்டி சொல்றீங்களா தோழிஸ்
ஆமா தோழி ஆமா தோழி சேரி தோழி உமா அப்பாலா எப்டி இருக்காங்க
எல்லாரு நல்லாருக்காங்க தோழி உங்க அம்மா அப்பால்லா எப்டி இரிக்காங்கோ
நல்லாருக்கங்க தோழி எல்லாரையு கேட்டேன் சொல்லுங்க தோழி
கண்டிப்பா தோழி நானு எல்லாரையு கேட்டேன் சொல்லுங்க தோழி உங்க அக்கா இங்கதா இரிக்காங்களா தோழி
ஆமா தோழி இங்கதா இருக்குறாங்க நாளைக்கே சம்டைம்ஸ் போவாங்க தோழி
ஓ செரி தோழி செரி தோழி
அப்பறமா சொல்லுங்க தோழி
ஆ உங்க ஹஸ் சாரி உங்க அக்கா ஹஸ்பண்ட் இங்க இங்க வந்துட்டாங்களா இல்ல
இல்ல தோழி அவங்க ஆகஸ்ட்ல வராங்க தோழி அவங்க ஃபாரின்லதா ஒர்க் பண்றாங்க ஆகஸ்ட்லதா அவங்களுக்கு லீவ் கெடைக்கு சம்டைம்ஸ் ஸ்டார்டிங்லயே வந்துருவாங்க
ஓ செரி தோழி செரி தோழி மச்சா வந்த பிறகு ஊர்ல்லா சுத் துவீங்க தான தோழி
ஆ என்ன தோழி
மச்சா வந்த பிறகு ஊர்லா சுத்துவீங்களா தோழி
ஆ சுத்துவோனா அக்காவ ரெஸ் கெடுத்துருவாங்க தோழி எங்கயுமே போக மாட்டோ தோழி நானு ஆசைப்படுற தோழி இதோட ஃபை டைம்ஸ் வந்துருப்பாங்கன் நெனைக்கிற
ஆ செய்
எங்கயாச்சு போயிரலா அப்டின் நானுமே நெனைப்பே தோழி ஒரு எடமே போமாட்டந் தோழி போ இன்னோ ஃபர்ஸ்ட் டைம் பக்கத்துல எங்க வீட்டுக் பக்கத்துல சொத்தாலன் ஒரு பீச் இருக்கு தோழி
ம் சரி தோழி
தரியா தாண்டி இது வரைக்கு நாங்க எங்கயுமே சாந்து போனதில்ல ஒன் டைம் வந்து கன்னியாகுமரி போனோ தோழி நைட்டோட நைட் ஆட்டு எங்கயுமே இது வரைக்கு போனதில்ல தோழி இந்த தடவையாவது பாப்போ அப்டின்டுருக்கோ இந்த தடவயு போலனா முடிஞ்சுது அப்பற நேர நாங் கல்யாணபன்ட்டு என் ஹஸ்பெண்ட் கூட போயிருவ
கண்டிப்பா தோழி அப்டியாவது போங்க தோழி
ஆமா தோழி கண்டிப்
செரி தோழி நமக்கான நேரம் முடிந்தது தோழி அடுத்த அழைப்பில் சந்திப்போ தோழி கண்டிப்பா தோழி கண்டிப்பா ஆ நன்றி தோழி